அ நல்லாரு
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்கே
என்ன சமையல் இன்னக்கி நல்லாருக்கேபா என்ன சமயல் பண்ணிருக்கீங்
நா வந்து காலைல சப்பாத்திங்க தக்காளி தொக்கு
ஆ
மதியோ வந்து ரய சாப்பாடு
அ
ஆ சொரக்கா பாசி பருப்பு கூட்டுங்க
அடேங்கப்பா என்ன நெறயா ஐட்டம் பண்ணிருக்கீங்க இன்னைக்கி
ஆமாங்க எப்போமே அப்டிதாங்க வெண்டக்கா பொரியலுங்க
ஆ சூப்பருங்க சூப்பருங்க எனக்கு ரொம்ப புடிக்குங்க வெண்டக்கா பொரியல் சா ம் சாதம் சா சாம்பார் ரசம் அப்பளம் அ நா வந்து இன்னைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சிருக்கே
நீங்க தாங்க விருந்துக்கு சமைக்கற மாரி சமச்சு
என்னதா இருந்தாலு பாசிப்பருப்பு போட்டு அந்த சொரக்கா போட்டு ஒரு கூட்டு செய்றதே வழியாறதுதாங்க அதுலயே அது இது சாப்புளான் நம்முளுக் க்கு சைடிஷ்ல்லா தேவயே கெடையாது அத கூட்டுலயே வெச்சு சுடு சாதத் த்தாவது அழகா நெய்ய கொஞ்சோ உட்டுட் சாப்டுர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப் ப்பாங்க செரி சொரக்கா நறையா சாப்டுனு ஆ
ஆமாங்க நீர் சத்து அது ஒடம்பு அது லேடிஸ் கம்பல்செரி வாரத் த்துல ஒரு மொறனா எடுக்கணுமா அது என்ன ரீசன்னா வயித்துல இருக்கிற கொழுப்பெல்லா கரச்சி அ பொம்பளைங்களுக்கு வந்து அந்த வயிறு தொப்பா அதிகமா இருக்கு இல்லங்களா ஆஃப்டர் டெலிவரி அதனால வாரத்துல கம்பல்சரி ரெண்டு நாள் கீர ரெண்டு நாள் சுரக்கா இந்த ரெண்டு இத ரொட்டினா சாப் டிர்ன் வரவங்களுக்கு வந்து ஸ்டொமக் வந்து ரொம்ப பிளாட் ஆயினே வருமா நீ அதுல இருக்கிற நீர் எடுத்துட்டே வருமா ஆமா அவ்ளே நல்லாதான் எனக்கும் அதேதான் நானா எப்பாட் டெலிவரி யாரு நல்லாக்கறாங்க எல்லா குண்டாயிட்டு சஷேப்பே மாரி போயிட்டு தான் இருக்கிறாங்க ஆ
லேடிஸ்க்கு அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லீங்களா
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த இஷ்யூ இருக்குதுப்பா ஒரு சிலருக்கு கொழந்த பெத்த மாரியும் தெரியாது சின்ன பொண்ணு மாரி இருப்பாங்க
அது அது எப்டி அது மெயின்டெயின் பண்றாங்க ன்னு தெரியலங்க நெறைய பேருக்கிட்ட நான் அந்த டிப் ஸ் கேக்கணும்னு நெனைக்கறங்க
ஆ ஆ சொல்றாங்க ஒரு சிலர்த சொல்றாங்க நாங்கல்லா வந்து டயட் எல்லா எது ஃபாலோ பண்ல எக்ஸசைஸ்லா எதும் பண்ல ஆனா எங்களுக்கு நார்மலா தா இருக்குது ஒடம்புன்னா எனக் தெருஞ்சு அவுங்க ஜெனிட்டிக் புராபுளோ அதாவது அவுங்க அம்மா மாதிரி
ஆமாங்க ரொம்போ இப் இபோ எங்க வீட்டுக்காரோட அத்தை எல்லாம் பாத்தீங்கன்னாங்க அவங்களுக்குப் பேத்திக்கு கல்யாணோ ஆயிடுச்சுங்க அவங்கள பாத்தா கூட நம்ப வயிஸ் வயித்துல இருக்குற மாறியே இருக்காங்கங்க
சூப்பருங்க ஆனா அப்டிதா இருக்காங்க நீங்க என்ன எங்க பெரியம்மா நா என் அவங்களுக்கு நா பெரியாம்மா மாரி இருக்குற எங்க பெரியாமங்கல்லா இன்னு அப்புடியே தா இருக்குறாங்க
ட்டுங்க
செவன்டி ஏஜ் இல்ல செவன்டி ஃபைவ்ல கிராஸ் பண்டா இருப்பாங்க இன்னு எங்க பாப்பாங்க எங்க அம்மாவே கொஞ்சோ எங்காதா இருப்பாங்க ஏஜ்ஜுடு மாரியே தெரியாது நா வந்து நாந்தா பெரியாம்மா மாரி இருக்குற அவங்களுக்கு ம் சோ நெஜமாதா அதா நா போம்போதெல்லா கலாச்சுட்டு வர்றது எங்க பெரியம்மாவ நா பெரியம்மாவா நீ பெரியம்மாவா தெர்ல பெரியம்மா நாந்தா இப்ப யார்னா சொன்னா உம் பொண்ணு யார் ன்னா நாந்தா உன்ன சொல்னும் போல இருக்குது அப்டின்னா ஏ போங்கடி இதேதா உங்களுக்கு எப் பாப்பத்தா சின்னசா சிக்குனு இப்பாங்க குட்டிசா ரொம்ப ஹைட்டுங் கெடையாது வெயிட்டுங் நல்லா இருப்பாங்க அவுங்கள எப்பவுமே அப்டிதா கலார் போயி இத்தனிக்கு பேத்திக் கல்யாணோ ஆயிட்டு கொழந்த இருக்குது
ஓ அதுதாங்க அப்டிதா இருக்காங்க இவுங்களு
ம்
பேத்திக்கு கல்யாணோ ஆயி பேத்தியோட கொழந்த வந்து ஃபோர்த்து ஸ்டேண்டடோ ஃபிப்த்து ஸ்டேண்டடோ படிக்கிறா
ஆ அடேங்கப்பா ஆ அப்ப நல்லா ஜென்ரேஷன் நாளாக ஃபோர் ஜென்ரேஷன் பாத்துட்டாங்க
ஆம்மா இவுங்ள பாத்தா வந்து இன்னுமே இளமையா இருக்கறாங்க ஆ அந்த தோல்ல வந்து அந்த சுருக்கோன்றதே கெடையாதுங்க
அப்ப அவுங்க சாப்பாடா சாப்பாடா அந்த மாரிப்பா ஸ்கின்னுக்கு வந்து ஏத்த உணவு வந்து இந்த விட்டமின் சி விட்டமின் டி ஆம்மா அந்த ரெண்டு அந்த நெல்லிகனி எடுக்கறவங்ளுக் ஃபேஸ் வந்து குளோவாவுருக்கு ஹேர் க்ரோயிங்கு நல்லாருக்கு ஹெல்த்தியாவு பீல் ஆவாங்க இது நா சொன்னோனே ஞாபகோ வருது கிட்டத்தட்ட நா ஒன் மன்த்து நா அத ஃபாலோ பண்ணிட்ருக்க என்னன்னா அ ஆம்ளா இருக்குல்லீங்களா பெரிய ஆம்ளா
ஆமா ஆமாங்க
நெல்லிக்காவ எடுத்துக்கிட்டு ரெண்டு நெளிக்காவ கட் பண்ணி போட்டுட்ட ஜூசர் எடுத்துக்கங்க மிக்சி வேண் ஜூசர் எடுத்துக்கங்க அதுல வந்து ரெண்டு தயிரு அ ரெண்டுஸ் முன் தயிறு ஒரு பாக்கெட் தயிறு ஊத்திருங்களே வீட்ல நீங்க ஒர குத்திருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலா அது ஒன்னு பிரச்சன கெடையாது அது போட்டுட்டு கொஞ்சோ ஒருப் பின்சு இஞ்சி உங்களுக்கு கோல்டு ஆகுன்னா இப்ப நெல்லிக்கா எல்லா சாப்டா ஒரு சிலருக்கு ரொம்ப கோல்டாகு அ தொண்ட வலிக்கு அந்த மாரி பிரச்சன வரு அதுக்கு வந்து இஞ்சி கொஞ்சோ பெப் ப்பர் ஒரு ரெண்டு பெப்பர் போட்டுக்கங்க ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கங்க அப்றோ கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில நல்லா முடி உங்ளுக் உதிர்ற மாரிக்குது அயின் சக்தி வேணுனா இது இது எல்லாமே கொஞ்சமா உப்பு சேத்துட்டு நல்லா அடிச்சிட்டு நல்லா அடிச்சிட்டு வந்து பாருங்க பில்டர் பண்ணி குடிங்க அப்பா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க அது
இப்ப நா
சூப்பராருக்கு
நா வந்து நா இப்டி குடிக்க மாட்டேங்க நா நானு ஜூஸ் போட்டு குடிப்பே எனக் தயிர் புடிக்காது அதனால நா வந்து தய்ரு சாப்ட மாட்டே
ம்
தயிர் சாப்பிடாம நெல்லிக்காய் இஞ்சி கருவேப்ல இது எல்லாமே இங்க போட்டு அடிச்சிட்டு பில்டர் பண்ணிட்டு ஆ இல்ல ஒரு நாளைக்கி எனக்கு புடிச்சுதுனா கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி ஏதாவ்து ஒரு காய் ஆட் பண்ணி ங்க ஆட் பண்ணி அத அடிச்சு குடிச்சிருவேங்க
இன்னு பெட்ரு வந்து ஆ என்னாது அது ரெட்டு கலர் சீ இன்னைக்கு நா செஞ்சேன் சொன்னேனே பீட்ரூட் அது ஆ பீட்ரூட்ட போட்டுட்டு தேங்கா இருக்குலீங்ளா தேங்கா
அது சூப்பரா இருக் இருக்குங்க
தேங்க போடுங்க நெஜமாதா சூ சூப்பரா இருக்கு அது கூட சேந்து குடிச்சுட் வாங்க அப்டே ஃபேஸ் அப்டி சைன் ஆகுதுப்பா அப்டி நல்லா குளோவதா ஆம்மா நீங்க மூக்குமால அந்த குளோ வர்றது தெரியு நீங்க அது மூண் நாள் எடுத்து பாருங்ளே வாரத்துல உங்ளுக்கே ஒரு திடீர்ன் ஒரு பேஸ்ல வந்து பிம்பிள்ஸ்கு அப்றோ அப்டியே மறைஞ்ட்டு இருக்கு க்ளியர் ஆயிட்டு இருக்கு பேஸ்யே
ஐயோ எ பொண்ணுக்கு வேணுங்க எ பொண்ணுக்கு தா நெறைய
சூப்பராகுதுங்க அது நெஜமா நல்ல ரிசல்ட்டுங்க இந்த ரெண்ட மட்டு தொடர்ந்து குடுத்துட்ற நல்ல கலர் கூட ஆறாங்க ஒரு ஆம்மா ஒரு நாள் பீட்ரூட்டு் ஒரு நாள் கேரட்டு
தேங்காவோட சேத்தி தேங்காவோட சேத்தி நா ட்ரை பண்றேங்க கண்டிப்பா ட்ரை பண்றே ஏ கூட இந்த டிப்ப ஷே ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்போ
ம் ஆமாமா கண்டிப்பா அது செய்ங்க ஆ அதோட இதுவு கலந்துக்குங்க ஒரு நாள் வந்து ஓ ஜூஸ கால் காலில நீங்க கேரட் ட்டு கட் பண்ணி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல வச்சுக்கங்க காலைல கால்ல டிஃபன் சாப் சாப்றீங்க இல்லயா சாப்ட்டு ஒரு லெவன் ஓ கிளாக்கு அந்த கேரட்டு அப்டியே ராவாவே சாப்புணு
ஓ ராவாவே சாப்ட்ருனுமா
ரா அத குக் பண்ணக்கூடாது ராவாவே சாப்டுங்க அந்த கேரட்டு சப்போஸ் ஜூஸு ஒங்னால அடிக்க முடியாது அந்த டைம்ல டக்குனு கட் பண்ணி எடுத்திட் பொயி்டுங்க ஒரு நாளைக் நீங்க கேரட்டு பீட்ரூட்டு கோகனட்டு இந்த மூணுமே எடுத்துட் வாங்க
ம்
இருக்கற இதே எம்மா நானே கொஞ்ச மாநிறம் கருப்புதா நா எங்கம்மா எங்க அப் ப்ப கலரு எங்கம்மா செம்ம கலரா இருப்பாங்க ஆனா நா இப்போ ஓரளவ்க் கலர் சேஞ்ச் ஆயிருக் க்கிறது ரீசன்லா வந்து இதுதா ஆம்லா ஜூஸ் கம்பல்சரி எடுங்க மூட் கூட முடி கூட கொஞ்ச அடர்த்தியாவ்து
ஆமாங்க முடி நல்லாவே வளருதுங்க முடி நல்லா வளர்றத நா ஃபீல் பண்றே நல்லா லாங்ஹேருங்க எனக் போயிடுச்சு முடியெல்லா ஆ போனதுக் அப்புறமா இந்த ஆம்லா ஜூஸ் எடுத்தக்கப்றோ தா வந்து எனக்கு ரீ குரோத் ஆகி மறுபடியு அந்த லாங்கில கொஞ்சோ ஓரளவுக்கு ரீச் ஆகுதுங்க அந்த லாங் சைஸ்கு வந்துருச்
ஆமாப்பா நெஜமாதா எனக்குட செம்ம ரிசல்ட்டு இன்னாதா இருந்தாலு அவங்கதா சொல்றாங்கள அப்பெல்லா வந்து
ஆ ஒங்களுக்கு வந்து எப்டி இவ்ளோஓ முடி வளருது இந்த வயசுல அப்டின் கேக்குறாங்க ஆனா வந்து அது அது நம்ம சொல்லவு முடியதில்ல அதுக்கெனா ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சிலர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இப்ப வந்து நம்ம எடுத்து பாத்ததுனால ஒங்ளுக்கு அந்த பெனிபிட் தெரியு நானு யூஸ் பண்ணிட்ருக்கே எனக்கு அந்த பெனிபிட் தெரியு அதனால பேபி பி ஏ இப்ப இதுவாகலா ஆ ஆ இப் இப்போ அந்த மாதிரி பண்ணாதவங்களுக்கு வந்து வேஸ்ட்டு இல்லைங்ளா பண்ணாதவங்களுக்கு சொல்றது வேஸ்ட் டு இல்லைங்களா அத சொல்றதே ஆ எனர்ஜி வேஸ்ட் ஆகுற மாரி ஆயிடுது அதனால நா வந்து நெறைய பேருக்கெல்லா வந்து சொல்லி சொல்லிங்க என்னவோ நம்ம என்னவோ ஆ என்ன இவங்க ஹெல்த் டிப்ஸ் குடுக்குறாங்களா அப்டின்ற மாரி ஆயிடு
இல்ல இல்ல ஏ நா கூட வந்து இதுல மோஸ்ட் சி நம்ப மாட்டே ஹெல்த்து டிப்ஸ்ன்றது கரெக்ட்டு தா அதாது ஒரு சிலர் சொல்றாங்க ஜொரத்துக்கு வந்து சாப்டுங்க ஒடனே ஜொரோ சரியா பொயிடுன் சொல்வாங்
இல்லங்க இது என்னோட ரியல் அனுபவோ ஆ ஜொரத்துக்கு வந்து கற்பூரவல்லி எல இருக்கில்லிங்களா கற்பூரவல்லி எல தொளசி ஆ அப்றோ வந்து தூதுவள ஆ அ அப்றோ ந்த கண்டங்கத்திரி இருக்கு பாருங்க இது சும்மா லேசா கடாய்ல போட்டு ஹீட் பண்ணிட்டுங்க ஆப் அந்த சாறு எடுத்துட்டு ஆ குடிச் சோனா ஒடனே ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல வந்து ஜொரோ கம்மியாகறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி நா நா பாத் த்தேங்க ஏ பொண்ணுக்கு
சூப்பருங்க எங்க அதேதா எங்க அண்ணியு அதேதா சொல்வாங்க பப்பாளி எல இருக்குல்லீங்களா பப்
ஆமா ஆமா ஆமா ஆஹ்
அரச்சிடுவாங்க அத அரச்சிட்டு மஞ்சளு கிராம்பு அத அரச்சிட்டு மஞ்சள் கிராம்பு போட்டு கொதிக்க வச்சிட்டு லெமன் பாதி இருக்கில்லலைங்களா
ம் ம்
அத வந்து லெமன் பாதி புழிஞ்சிட்டு குடிப்பாங்க எவ்ளோ பட்ட ஃபீவர் கூட ஒரு மண் நேரத்துல அப்டியே ரெடியூஸ் ஆயிடும்
ஆமாங்க இத நானு அனுபவப்பட்டிருக்க நா அடுத்த கால்ல உங்ககிட்ட அது ஷேர் பண்ற அக்கா இதுவந் ஆ நன்றிங்க
ஆ நன்றி நன்றி தோழி
நன்றிங்க
சொல்லுங்க சொல்லுங்க
ஹலோ
ஆ கண்டிப்பா கண்டிப்பா தோழி இது நீங்க யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு அது எப்டி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க சொல்லிட்டு
கண்டிப்பா சொல்றே அ அந்த அனுபவ வந் து என்னான்றதையு ஒங்க கூட பகிருவே ஆ இந்த மாதிரியான நலி நெறைய டிப்ஸ்ச இன்னு திருப்பி திருப்பி எனக்கு கால் பண்ணி ரிமைண் பண்ணிட்டே இருங்க டிப்ஸு நெறைய சொல்லுங்க அ எனக்கு மட்டு இல்ல இது நெறைய பேருக்கும் பயன்படுங்க
அதே கா நிறைய பேரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க நம்ப சொல்ற கடம சொல்லுங்க செய்றத யார் யார் செய்றாங்களோ அவங்க செய்யட்டு
பண்ணல எதுஎதோ அவங்களோட இதுங்க அது நம்ப வந்து இது பண்ணிக்கலாம் பேசி சொல்றது நம்மளோட இதுங்க சொல்லிடும் கண்டிப்பா கண்டிப்பாங்க தப்பில்ல தப்பில்ல ம் தப்பே இல்லங்க நீங்க மதியத்துக்கு ஆ ஆங்க ஆ சொல்லுங்க சமச்சி முடிச்சிட்டீங்களா சாப்பிட்டீங்களா
ஆ சமச்சு முடிச்சிட்டேன்ப்பா இன்னும் சாப்டணும் டைம் இன்னும் இல்ல ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சி அப்டினா லேட்டா சாப்ட்டேன் இன்னிக்கு டிபனே அ டென் ஓ கிளாக் தா இட்லியே சாப்ட அதனால என்ன பண்றது கொஞ்ச லேட்டா ச பசிக்கும் போது சொல்லுங்க
சரிங்க சரிங்க சொல்லுங்க சொல்லுங்க
பசிக்கும் போது சாப்பிட்டாதான்ப்பா கொஞ்சம் நல்லா இருக்கு பசிக்காம சாப்புணும் சாப்டா அது ஒரு மாரி டைஜன்னே ஆக மாட்டேக்குது ஆ அப்டி சாப்டவும் கூடாதுல்லைங்களா சரி மூணுமணி ஆட்டனா நல்லா பசிக்கிட்டு
பசிக்காம சாப்றது சரிங்க நம்மளோட நேரம் முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த கால்ல பேசலாங்க நன்றிங்க
அஹ